அதுல நம்பர் போட்டே பாத்தன்னா ஒர்கர்னு காம்மிக்குது ஃபஸ்ட்ஸ் தினேஷ்தா கமிச்சினு இருந்தா ஒர்கர் கம்மிக்குது வேற நம்பர் போட்டே நா பாக்குறே
ஆ இது அது ஒரு ஆள்ட்டி அப்பிடிதா காட்டுது என்னான்
ஓ ஆ இல்ல எப்பிடியோ நாங்க போயிட்டு வந்ட்டோ லாங்குவேஜ் நெறைய ப்ராப்ளோ இருந்ததுதா ஆனா மேனேஜ் பண்ணிகிட்டோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் அம்பத்தஞ்சி இங்கிலீஷ்தா வேற ஒண்ணு இல்ல
ஓ எங்க இருக்க தெரியுதா அவுங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஃபீவர்
அதாவது டெல்லி வரைக்கு நம்ம ஆமா டெல்லி வரைக்கு இக்கியேதா இப்ப நாங்க வந்து நா வந்து ஒரு லவல்த் சிக்த் படிக்கு போது ஒரு கேடர் நாத் தெரியுல்லா
கேதர்நாத் தெரியு
ஆ அவுங்க போனோ லவல்த்து படிக்கு போது நானு அப்ப டூரு உத்தரப்பிரதேஷ் ஆ உத்தரப்பிரதேஷ் அது ஒரு தர போனோ ஆ உத்தரகாண்ட்ல சுத்தோ இங்கிலீஷ் அவுனுங்கு சுத்தமா
அங்கல்லா வந்து பியூர் இந்தி அங்கலா
பியூர் பியூர் இந்திய இருந்த கூட நாலேஜ் கூட இல்ல இங்கிலீஷ் நாலேஜ் அவுங்களுக்கு வந்தே எப்பிடி சொல்றது ரைஸ்னா எதுன்னு தெரியல அந்தளவுக்கு தெரில
ஆமா அங்கெல்லா தெரியாது
ம் சுத்தமா தெர்ல அவுங்க கிட்ட அதுக்கப்புறோ அங்க இருந்து என்னன்னா பண்றது இங்க இந்து ஊட்டி மாரிதா இப்ப நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஏறினா அங்கந்து ஊ ப்பி பஸ் ஏற போறீங்க ளோ அதே மாரி நாங்க ஆ அங் கயு வந்து உத்தர அதா அரித்துவார்னு ஒரு பிளேஸு அந்த பிளேஸ்ல இருந்து ஜீப்தா புடிச்சுனு போகணு
ஓ
க்கு பஸ் வந்து மார்னிங்தா எடுப்பாங்களா சோ நாங்க அங்க ஜீப்பு நெறைய இருந்தாங்க ஜீப்பு ரெண்டு ஜீப்பு வந்து வாடகைக்கு எடுத்தோ அந்த ரெண்டு ஜீப்புக்கே அவங்ககிட்ட மல்லு கட்டிக்கினு லாங்வேஜ் பேசிக்னு
அங்கல்லா நெறைய ஸ்கேம் நடக்குமே
ஆமா நெறையதா நடக்கு அப்டி இப்டின்னு அங்க ரெண்டு ஜீப்பு நாங்க இது பண்ணோல்ல அதனால நீங்க கொறைச்சி இது பண் ணுங்க அப்டின்னு அதாவது அவங்க புரி லாங்வேஜ்தா அவங்களுக்கு தெர்ல பென்ன வச்சு நாங்க எழுதி காமிச்சினு இருந்தோ இந்த அமௌன்ட்டுதா அப்டின்னு அதெல்லா ஃபன்னா இருந்துது
அதுனா அதே கிட்டத்தட்ட அவனுக்கு புரிய வைக்கிறது இல்லயோ அவ்ளோதா
ஆமா ஏன்னா டெல்லி வரைக்கல்லா சொ எல்லா புரிஞ்சிக்கிறானுக ஆவரேஜாவே அந்த ஒரு எடத் ரொம்ப கஷ்டமாயிட்ச்சு எங்களுக்கு ரொம்ப இதுவாயிட்ச்சா அதுக்கப்புறோ வந்து இது பண்ணி ஒரு நைட் ஃபுல்லா ஆனா செம்ம ரிஸ்க்கு அந்த ம அந்த மலை ஏறத்துக்கே ரிஸ்கா இருந்துது அந்த எடம் பிளேஸ் போறதுக்கு முன்னாடி வெறு எட்ஜு எட்ஜு செம எட் ஜு
ஆமா சைடுல ஃபுல்லாவே ரிவர்தா போகு
ஆமா ஆமா ரிவரு அதாவது மண் சரிவு எல்லா நடக்கும் போல அப்பப்ப ஃபிளட் எல்லா வருன்னு நெனைக்குறே செம எட்ஜு அப்டியே எப்டி எப்டி சொல்றது ஆ கார்னர்ல சுத்தி சு த்தி ஸ் அவங்களுக்கு வந்து இது வந்து
பழகிட்டு இருக்கான் ஆமா
சும்மா அடிச்சு ஓட்டுறாங்க எங்கண்ணன் சும்மானும் இல்லை நம்ம தமிழ் சாங்க் எத்து போட்டு விட்டுருச்சு நல்லா ஸ்பீடா நல்லா ஐந்து வாலயூம் போட்டுட்டு சாங் அவங்களுக்கு அது வைப் ஆயிச்சு பண்ணனும் அடிச்சு ஓட்டுறானுங்க
ஓஓ
அதுவே பன் ஆயிடுச்சு
நல்லா இருந்துச்சா
ஆமா நைட்டு் உள்ள நான் பத்துட்டுடனேஇவங்கதான் நைட்லந்து நேர்ந்து பா்த்தாங்க பல ஒரு ஒரு தடவை எஜ்ஜல நின்னு இருக்கு வண்டி இப்ப யூட நா வந்து பாக்கும் போது இப்படி யூட்டன் திரும்பும் போது எல்லாரும் வைத்தகலக்க‌ஆரமிச்சிரிச் போல நான் வந்து பார்கும் போதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னான் இருக்கிற அந்த அந்த மாதிரதான் தெரியுது அது கீழே போய் பார்க்கலும்னனு நான் விக்க பாத்து பா தங்கறது சரி பையந்து பாத்தேன் வந்துச்சா இல்ல ரீச்சாவல்ல செத்த‌ இரு திரும்பி திரும்பி பார் ஏதோ ஒரு இடத்துல நிறுத்துறங்க பத்து நான் வந்து நைட்டு சரியான ஏந்து பாக்கல அப்புறம் மார்னிங் வந்து எல்லாரும் இருந்தாங்க அதாவது அப்பதான் தெரியும் அந்த மலையில இத்தனை பேர் வந்து வந்திருக்காங்க உள்ள பஸ்சு வேன்னு காரு எல்லாமே வேன்ல பஸ் காரு எல்லாமே வந்து ஜீப் எல்லாமே செ அங்கந்து நின்னுச்சு ட்ராபிக் ஆயி அந்த ஒரு பிளேஸ் கிட்ட போறதுக்கு ட்ராபிக் ஆயிடுச்சு நவுந்து நவுந்து போயிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போய்னு இருந்தது அப்புறம் பைக்கு நா ஜீப்ல த்த இது பண்ற பைக்கல வராங்க
அங்க வந்து புல்லா கைவேஸ் வருவாங்க
அம்மா ரைட்டர்ஸ் புல்லா அவங்க வந்து அப்படியே புல்லா லடாக் ஆடகடி எல்லாமே எப்படி சொல்றது து சீனா இருந்தாங்க
எல்லாமே அந்த இப்ப அந்த சைட்ல போறோங்க மேக்சிமம் வந்து அந்த லடாக் போய்ட்டே இரு
உ ஃபுல்லா கொடி பஜ்ரங்கி கொடி
ஆ ஏதா தமிழ்நாடு பைக் எதாஜ் பாத்தீங்களாங்க
தமிழ்நாடு உஹு எல்லாமே எந்த சய்டுனு தெரியல எல்லா அப்படி போய்னே இருந்தானுங்க அவங்க மட்டுமே
ஓ பயரமா இருக்குமே அந்த இஹமாலயா பைக்கா கரெக்டா
ராயல் என்ஃபீல்டு அது மாரிபைக்கு
ஆம்மா
இந்த இஹமாலயசு ஆ மௌண்ட ரைடிங் பண்ணுவாங்களா அந்த மாரி பைக் எல்லாமே ஆ வெச்சு வந்ததுதா நல்லா இது வந்தது ராயலா இருந்தது பைக்லா
ஆ
அவமானு போயினேஇருக்குரானுங்க உ
டரெசிக்க எவ்வள பட்ஜெட்டாச்சு
டிரெஸ் வந்து நாங்களு ஆல்ரெடி வச்சிருந்தோ அதுக்கப்புறோ எக்ஸ்ட்ரா பை பண்ணோ ஆயிச்சு சிக்ஸ் கே செவன் கே
அத்தா
ஆ இல்ல அங்க ஆ இல்ல அங்க போயிட்டு வந்து ரெண்டுத்தொம்ப்ரோ சில அந்துக்கலா ஆனா ஒரு ஒரு பிளேஸ்க்கு வந்து ஸ்னோ இருந்துச்சுன்னா அந்த எடத்துல வந்து இது மாரிதா போட்டுன்னு போனு இந்த நம்ப க க்ளோஸ் ச
ஆமா
அந்த மாதிரி ஒரு காஸ்டியு தா அது ஒருத்துல போய் ரெண்டு எடுத்துட்டு அத நம்ம மாட்டிக்கி திருப்பி வந்து அங்கயே குத்துட்டு வரணு
ஓ ரெண்டு்க்குலா வைக்கிறாங்களா அந்த மாரி
நம்ம இது பெர்மனன்டா வாங்கி நம்ம நம்ம என்னா பண்ண போறோம் எத்தனை வாங்கி ஹ
ஓஹோ பரவாயில்லை ரெண்டட்லாம் ரெண்ட் எவ்ளோ இருக்கு
ரெண்டு த இருக்கும் ஆஹ் ட்ரெஸ்ச பொறுத்து சைஸ் பொருத்துன்னு நினைக்கிறேன் மினிமம் நான் பைவ் ஹண்ட்ரட் பயன் இருக்கும்ல பையன்ல போ தவுஸன்ட் குள்ள இருக்கும் ஆமா அதாவது நம்ம போற எங்க பேக்கேஜ் இப்ப இருந்தீங்கன்னா அது வந்து அவங்க வந்து அவங்களே இது பண்ணியிருப்பாங்க நா பேக்கேஜ் இல்லாம நாங்களே எல்லாமே போனது
ஓ பேக்கேஜ் தான் போயந்தான்னா இன்னும் நீங்க கரக்டா படஜெட்ல முடிச்சிருக்கலாம்
பேக்கேஜ் ஆமா எங்களுக்கு வந்து அப்ப வந்து அவ்வளவு இதுவ இல்ல பேக்கேஜ்ன்ற மாதிரிலாம் போடுற அளவுக்கு தெரியல பட் இருந்தாலும் நாங்க எங்களுக்குள்ள ஒரு பட்ஜெட் இது பண்ணிதான் போ போயிட்டு வந்தோம் எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு அது மிரியும்
ஸ்னோல பாத்தீங்களா எப்படிருதுச்சு
சூனோ நேர்ல பார்த்து ஃபஸ்ட் டைம் வந்து கேடோ லெவல்த் டோல்த் படிக்கிறேன்னு சொல்லலாம் அப்பதான் வந்துல மழை அந்த இதல்லாம் டாபிக்ல்லாம் முடிச்சுட்டு போய் ஒரு இடத்துல தங்கி ரூம் எடுத்து தங்கி பேக்ல அங்க வச்சுட்டு அங்க வந்து திரும்ப்பி நடந்து போகணும் மழை அடி வாரத் துக்கு
ஓ
அங்கருந்து வேற நடராஜா சர்வீஸ் நடந்து அதுல ரெண்டு ஊர் தாண்டி வேற போனும் தெரிமா நடந்தே நீங்க
நல்லா இருந்திருக்குமே அந்த வியூலாம்
ஊட்டி கொடைக்கானல் அது அது அதோட கேரளா இருக்குல்ல அதுக்கும் முடிஞ்சுருச்சு மணி போர்லாம மணி போர்ல இருக்கும்ல அது மாதிரி அஹ பேசு வேற மாதிரி செமையதுது எல்லாமே வந்து நேபாள் நேபாளோட இதுதான் சாயில் எல்லாமே
ஓ அங்க பொருள்ள வந்து டிஃப்ரெண் டிஃப் டிஃபிரண்ட தாக
அம்மா மா புத்த அந்த
எல்லாமே வந்து ஹேண்ட் மேட்ல தா இருக்கு மோஸ்
ஆமா நல்லாதா இருந்தது எல்லாமே நல்லாருந்துது அங்க வந்து அதாவது அங்க வந்து ஒரு இது கேதநாத்தோட ஃபோட்டோ இருக்கு அ கோவிலோட டெம்பிள் ஃபோட்டோ அது வாங்குனாங்கவ் ங ஞாபகார்த்தம்மா எனக் யேமி நா போய் ரீச் ஆனா போதும்டா ரூமுக்குன்ற மாரி ஆச்சு எனக்குலா
கை கால்லா அது செத்துட்ருக்கு மறத்து போய்
போயிட்டு வரத்துக்கு ஒன் டே ஒன் நைட் ஆச்சு தருமா சாமிய போய் பாத்துட்டு இங்கருந்து அடிவாரத்துல இருந்து நடந்து போறதுக்கு ஒன் டே ஒன் நைட் ஆயிடுச்சு எங்களுக்கு நாங்க மூணு குரூப்பா ஞ்சிட்டோ முன்னாடி ஃபாஷ்டா போறாங்க போயிட்டாங்க நாங்க ஸ்லோவாந்தோ எங்க பின்னாடி உடு ஸ்லோவா வந்தோ குரூப் இருந்துச்சு
ஓ போயல எப்டி நல்லார்ன்ச்சா
டெம்பிள் வந்து சிவன் தா கீழா ஒருவன் அந்த இது பர்த்திருப்பீங்கல்லே அந்த இதுதா அங்க போயிட்டு வந் வந்து லைன் நிக்குது கியூ ஃப்ரிடோக்கனுக்கு அது நம்மக்கு செட் ஆவாதுன்னு
எவ்ளோ குடுத்து எட்திங்க டிக்கெட்டு
ஆ ஐயாயிரம் ஆய்டுச்சு ஐயாயிரோ பத்தாயிரோ ஆய்டுச்சு கேட்டே
அதுக்கே பத்தாயிரோ சா ரைட்டே
அங்க பாத்துட்டு வரத்து சாமிய அப்புறோ சாமி பாத்துட்டு அங்க திருப்பி வந்து நைட் டைம் ஆயிச்சனால அங்கயே ரூம் எத்து தங்கிட்டு மார்னிங் திருப்பி வந்து கோவிலாண்ட போய் பாத்தட்டு விசிட் பண்ணிக்க அதுக்கப்புறோ கீழ எதங்கி வந்தோ
ஓ எ அம்மா என்ன அங்க ஃபுட்டு பேமஸ்ஸா இருந்துச்சி நகியா
ம் மேகித வேறன்னா
வேற எது இல்லல்ல
ப்ப மேகி சப்பாத்தி மேகி அதாவது ரைஸ் வந்தவங்க சவ்வாலோ சவ்வாலோ என்னுமோ சம்திங்க சொன்னாங்க ஆனா நம்ப எனக்கு டீ இருந்தா போதுன்டாண்டறா மாரி இருந்துச்சி
ஓ நீங்களு டீ பைய்த்தியமா
அம்மா டீ பண் அதுவே ரேட்டிங் இங்க டபுள் மடங்கு அங்க டபுள் மடங்கு இருந்தது டீ டபுள் மடங்க கூட இருந்திருக்கு
டீ டேஸ்ட் அம்மா டேஸ் மாரி இ த்ல்ல அவுங்க டிஃப்ரெண்ட்
ரேஜ் தாங்க ஆவரேஜ்தா டீல்லா சொல்லிக்கிற அளவுக்குல்லா இல்ல எல்லானே ஆவரேஜ்தா ஃபுட்டு கூட ஆவரேஜ்தா நார்த இந்தியாலல்லா நம்ப ஃபுட்டு அளவுக்குல்லா வராது அங்க நம்ம ஃபுட்டு அளவு நீங்க ஆவரேஜா ரோட்டுகட அளவுக்கு அவுங்க பே ஹோட்டல்ல வராது பைஸ் ஸ்டார் ஹோட்டல்ல அந்த டேஸ்ட்
ஆமா அங்கதான
ன்னமோ நம்ம தெரியாம சமைக்கிறவங்களுக்கு எப்பிடி இருக்கு டேஸ்ட் வருமே அது மேரி இருக்குது அவுங்குளுக் கிட்ட ஆவரேஜ் ஆனா அவுங்க டிஷ் என்னமோ அவுங் உங்களுக்கு என்னமோ நல்லா டேஸ்ட்டா இருக்கிற மாரி இருக்குதோ என்னமோ தெரியுது எங்களுக்கு அது ஆவரேஜ் இருது இருக்கு
மேகி சாப்பிட்டே அப்பிடியே முடிச்சிட்டீங்க
மேகி அவ்ளோதா மேகி ரைஸ் எப்பிடி எப்பிடியோ வாங்கினாங்க குளிருது தாங்க முடியல பாடி ஓரளவுக்குத்தான் தாங்க முடியும்
ஆமா ஒரு அளவுக்கு சாப்பாடு கத்தணும் அந்த டைம்ல
எல்லாமே உறைஞ்சி போச்சு பாடி உறைஞ்சு போச்சு விட்டா போதும்டா இறங்கனா போதும்டா என்ற ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு
ஓ நீங்க எதுல போனீங்க ட்ரெயின்லையா கேதார்நாத் போகும்போது
கேதார் நாத்து வந்து இங்க இருந்து ஸ்ட்ரைட் டெல்லியில் இருந்து பஸ்
ஓ டெல்லி போனீங்களே டெல்லில பொருள் எல்லாம் கம்மியா இருந்திருக்குமே ஏதாச்சும் வாங்கிக்ருக்கலாமே
டெல்லியில வாங்குனா வாங்கு வாங்கிட்டோம் ஆனா வந்து என்ன சொல்றது சில பொருள் வந்து ஏர்போர்ட்ல அலோட் இல்லன்னு அதுக்காகவே பார்த்து பார்த்து இது வாங்கி
அப்ப மெட்டல் பொருள் எல்லாம் அலோடு
அலோடு இல்ல ஆஹ் அங்க இது பண்றதுக்கு
உம் அதனால வாங்கல
நான் வந்து ஆஹ் பெருசா வாங்கல இவங்க மட்டும் ஏதாவது திங்ஸ் வாங்கறாங்க அவ்வளவுதான்
நீங்க நீங்க என்ன வாங்கினீங்க ஞாபகார்த்தமா
ஞாபகார்த்தமா போயிட்டு வந்ததுதான் ஞாபகார்த்தமா இருக்குது நான் நான் அங்க போயிட்டு ரெண்டு தடவ போனேன் ரெண்டு தடவ எனக்கு எதுவுமே வாங்கல
ஓ எதுமே வாங்கலையா என்னடா இது ஒரு பொண்ணுக்கு வந்த நிலைமை
பொண்ணுக்கா அது கேட்டவுடனே ஷாக் ஆகுதா உங்களுக்கு
இல்ல எப்பவுமே வந்து ஏதாச்சு ஏதாச்சும் வாங்கணும் அது வாங்கிட்டே போவோம் போவளாம்
ஆமா
அதான் ஆ நீங்க அப்படிலாம் புரியுது உங்க வார்த்த புரியுது வாங்கிருக்கலாமே அப்படின்னு தோணுது இப்போ புரியுது கரெக்டா ஆஹ்
வாங்க வேண்டியதுதான் இங்க தான் இருக்கேன்
ஓகே ஓகே
அடுத்தவாட்டி போனா புடிச்சத வாங்க வேண்டியது தான்
அது தாண்டி லடாக் போவொ லடாக் நல்லாரு
ல நாங்ளு அதுதா ப்ளானே வச்சிருந்தோ இங்க ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்தது தெரியுமா
ப போனிங்ளா?
பதா வந்து அந்த எடத்துக் தா பிளான் போட்டதே நாங்க கரெக்டா
ஓகே ஓகே
இங்க அல்லு கெளம்பிட்டுச்சு எல்லாருக்கு அதாவுது ஓ இருங் கால் கட் பண்ட்டு நா பண்றே
ஓகே ஓகே